நா சொல்லு
அது டேட் மென்ஷன் ஆகல ஆனா கூகுள போட்டாலே இருக்கு
என்னது
அந்த ரியல்மி ஓஎஸும் அதுக்கப்றம் ஆக்சிஜன் ஓயஸ் குளோஸ்துமே அன அப் கமிங்கல தா இப்ப கடையாது
ஆமா
ஆனா அப்கமிங்ல குளோஸ் எப்ப டெட்டுன்னு தெர்ல
ஓகே
ஆ
ஓயஸ் குளஸ்னும் அப்டேட் வரல
ஆமா அப்டேட் வராது ஓஎஸ் அப்டியே படுத்துருமே இப்ப எல்லா போனுக்கும் ஓ ஸ் க்கு மாத்திட்டாங்க பழய போனுக்கு பழ பழைய போன் பழைய ஒ எஸ் இருக்கு அது வரைக்கும் தா அப்டேட் இருக்கு அந்த நியூ மாடல் கடைக்காது
ம் இந்த பியூச்சர்ஸ்லாம்து என்ன புதுச ஆக்் பண்ணறாாலும் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது
உள்ள ஃபீச்சர்ஸ் எதுமே கிடைக்காதுக்கு அப்டி பழைய ஃபீச்சர்ஸ்லயே இருக்கூ
கலவு வயசு இது தாண்டா ஆகும் அப்போ இ எம் ஐயில
கலர் வயசு இருக்கூ பாத்தா கடைக்கூ ஏனா எல்லா ஒரே கம்பந் தான் மச்சா ஒன் ஃபேஸ் ஓப்போ ஆ ஓ ஒன் ஃபேஸ் ஓப்போ ரியல்மனா ஓப்போலந்து வந்ததுதான் ஒன் ஃபேஸ் ரியல்மிதான்
ஆ
அதா வந்து ஓப்போல கம்பெனி பேச்சுனா கேக்காது
அப்டி ஆ
ஆ ஓப்போ ஸ்டோரோம் ரியல்பி ஸ்டோரோம்லா ஒண்ணு தா செட்டிங்ஸ் மட்டுதான ஓபோ இந்தமாரி ஏளிள்மைக்கு ஒரே மாதிரறாங்க
ம் செ செரி பா தனியாக பண்ணுவம்
உம்
சேல் பணத்து முட தனி தனியா இருகாங்க
உம் பேரு மத்தனா வேர மத்த எல்லாமே ஒரே இதுதா ஆ பாத்துக்கோன ரியல்பி ஓப்போகூ செட்டிங்ஸ் ஒரே மாரி இருக்கூ விவோவும் ரெட்மியும் ஒண்ணு விவோ கம்பெனினா அது டெம்மி செல்லு
உங்க ஒன்னா
ஆமா விவோ ரெட்மியும் ஒண்ணு சொல்லப்போனா அந்த நாலுமே ஒண்ணு தான் வேற வேற பேர்ல வச்சு விக்கிறாங்க அவ்ளோதா ஓப்போ ரியல்மி ரெட்மி எல்லாமே ஒரே கம்பெனி பேர மட்டுதா மாத்தி மாத்தி வெகிராயிங்க
ம் இது நல்ல பெஸ்ட் செல்லுதுன்னு பாத்து நம்ப எத்தனு
உம்
வந்து ஆடி மாசோ எப்ப இப்ப அந்த
ஆமா ம் எதுன மச்சா விவோ போவு ஓப்போவு வேற வேற கம்பெனி இல்ல ஒரே கம்பெனி தா ஆனால காரி ரெண்டு ஓனர் மாரி வச்சுக்கலா ஒரே கம்பெனி ரெண்டு ஓனரு அதுவே ரெண்டு சைடா பிரிச்சிகிராங்க
ஓ
ம் ரெட்மி விவோ ஒண்ணு ரியல்மி ஓப்போ ஒண்ணு இப்ப ஒன் ஃபிளஸ் என்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல அதனால ஒன் பிளஸ் இங்கே போயிருச்சு இவிங்காக இந்த கம்பெனிக்கு ஒன் ப்ளஸ் வாங்க நீங்க ஒன் ப்ளஸ் கம்பெனிய க்ளோஸ் பண்ட்டாங்க ஆமா ஏதாந்து காஸ் ந லா ப்ளஸ் பண்ணிட்டாங்க
ஆ இல்ல ஸ்டாடிங் எல்லா உட்ரின்தாங்கலேடா
ம்
தாட்டி நல்லா போசி உட்டா இப்பனா லாஸ்ன்றா
ஒன் ப்ளஸ் கம்பெனி போச்சு
ஒன் ப்ளஸ் கோவிந்தா கோவிந்தாவா நல்லா தா போது ஒன் ப்ளஸ்
உம்
ஏ கோகுல
ஆ
லேப்டப்ல ஜாவா ஏத்தணு அது என்ன பண்ணு
லேப்டப்ல ஜாவா ஏத்த போரியா
ம்
ஜாவா எனக்கு எப்டி ஏத்தனு தெரியாது மச்சா
டேய் என்னடா சொல்றா
சத்தியமா தெரியாது தெரியாதுன்னா தெரியாதுன்தானா சொல்லுவ
ம்
ம்
சேர் இந்த ஃப்ரெண்ட் எண்ட் பேக் எண்ட்லா தெரியுல
யாதுக்கு எனக்கா
ஆ
ஆமா ஜாட் ஜீ பீ டி பாத்துதா கத்துக்குட்ட எனக்கு எப்டி தெரியு கோடிங்லா தெரியாது
இது எப்டி பண்ணுந் தெரியுல
ஆ
ஆ இதா நம்பளுக்கு வேணு
ம் அது ஓகே அது வேணா நா சொல்த
ம்
அது நீயே பண்ணிர்லா மச்சா டக்கு டக்குன்னு
மா டக்கு டக்குன்னு எவ்ளோ ஈசியா இருக்குது
ஆமா கோடிங்க போட்டு நீங்க என்னாங்க சேவ் பண்ண போடு ஃபோல்டுல போட்டு
ம்
ரொம்பலா ஆகாது இஸ் கஷ்டந்தா டேட்டா பேசு வந்து பே பேக் எண்டு ஆஹ நா இப்போ நியூ ஃப்ராஜெக்ட் ஒன்னு பண்ண போற
என்னடா சொல்ட்டா
அ அது முடிஞ்சு போச்சு சோழி
யா
அது அவ்ளோதா இதுக்கபோ ஆன்லைன் கிளாஸ்லா கடையாது இதுக்கப்புறோ ஆஃப்லைன் கிளாஸ் மட்டுந்தா இனிமமே
ம்
ம் அந்த கிளஸ் எவ்ளோ முஞ்சி போச்சு இதுக்கப்போ ஆள் சப்ஜெக்ட் வச்டாங்களே ஒரு நாளைக்கு யாரு பீரியடு ஒரு நாள் ரெண்டு பீரியடு இருந்துச்சு
ஒரு நாளைக்கி
பாதி புரியாது
ம் ம்
முன்ன ரெண்டு பீரியட் தா மாச்ச இருந்துச்சு கால்ல மதியானோனு இப்போ ஃபுல்லா இருக்கு அதாலே போய் தா ஆவுனு எல்லா பீரயடுமே
மச்சா சென்டரல்ல டெம்பர் கிளாஸ் எவ்ளோ சென்டரல்ல டெம்பர் க்ளாஸ் எவ்ளோ இருக்கு
எல்லாமே நூறுவாதா நூத்தி பத்து ரூவா இந்த மாரி தா இருக்கு
இது அம்பதுரூபாய்க்லா கடைக்காதா
அம்பதுரூவாய்க்கு சிலகட்ல கடைக்கு நம்ம தேட்னு தேர்னா கெடைக்கு
எங்கடா போய் தேட்றது மௌன்ட் ரோடு தா போனு போலருக்கு
ம் ம்
ரொம்ப லஸ்தா பட்றா லைட்டா ஒட்ஞ்சி போய்து லைட்டா அந்த மாரி லாஸ் ஸு
ம் ம்
ஓடிங்கனு ச அப்பப்ப டஸ்ட் ஆது வாஷிங் எனா வாங்கி போ ஸ்டோச்சின் ந பா வெள்ள வெள்ள ஆவது தூசி ஆவது உன் பவுச்சுல ஆவாதுல்ல
ஆஹா
ஏ
எனக் தூசி இருக்கு என் ஃபோன்லதா
இல்லங்கிற அப்பனா
ஏ இல்லன்னா இது வாங்குன அன்ன வாங்குனது ஒருவாரத்துலயே வந்துர்ச்சு
ம்
டெம்பர் வரி நாளைக்கு
ஃபோன் கவரா அதலா விடு
அதா தெரில
வெளிய தொடைக்கணு
ஹஹ
அடா
ம்
பின்ன அவ வேல இல்லன்னா அப்டிதா அந்த இது சொல்லுவாங்க
எனக்குலா ஃபோனு கவர்ல நெறயா தூசி இருக்கு
ம் எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் கிளாஸு
ம்
எப்ப ஸ்டார்ட்றான்ன
நீ எனக்கு இருந்தா ஒன்ம்பது மணிக்கு மணி என்ன ஆச்சு ஏழு தான ஆகுது
ஏழா நல்லாபாரு ஏழ்ற ஆவுது மேல
ம் ஏழு நாப்பது ஏழு ஆச்சு எட்டாக போதா விடு சரி பின்கம் செய்ங்க
மு
ஒன்பது மணிக்கு தான பாத்துக்கலா அதுக்குள்ள எத்தன மணி நேர செண்டு எத்துன்னு வருவா உங்க அண்ண
உடம்பு இன்னைக்கு இல்ல நாளைக்கு சரியாய்டு சரியாயிட்ட பெறகு மந்து மந்து எத்துன்னு வந்து போணும்ப்பா
ம் ச்சா இப்ப தொறந்த மச்சா திங்ககிழம அன்னைக் லீவா எதுக்காக ஊருக் ஊருக் கெளம்புறன்டா உனக்கு யாராவன் திங்ககிழமதா கெளம்புவீங்கனா நெனச்சு
ஏ
மு மூண் நாள் லீவ் போட்டு
எதுனா லீவ் பொடு
ம்
எங்க அம்மா செரியான திட்டு உடம்பு செரில ஊசி போட்டுனுதா உனக்கு கேட்ரிங் போறது னு
ம்
அவளாலதா வேல செய்ற போய்ட்டு
ஆ
ராட்டி மட்டு வச்சுன் டிரம்மு சும்மா அப்டியே தூக்கி விட்டா அவனுங்களே தூக்கினானுங்க நெட்டு ப்ளேட்டு மட்டுந்தா வச்சுருந்த ப்ளேட்டு சாப்பாடு எத்துன்னு வரதுக்குதா போட்ட வெய்ட் எதுமே தூக்கல
ஆ
வெ பிளடே போட்டுஷ்டம் வந்துட்டோம் கரெக்டாத்தி முடிச்சிரா ஒன்ம்பது மணிக்கல்லா வீட்டுக்கு வந்து தா சாப்பிட்டு நானே ஊசி போட்டு நானும் சாப்பிடல ஊசி போட்டு நானும் சாப்பிடல
ம்
அதனால வீட்டுக்கு வ சாப்பிட்டேன்
ஆ ச
என்ன பண்ணறதுப்பா சாப்பிட்டுதா ஆகனும்
ஆமா வைக்கு வீடியோ எல்லாம் ஆகும்னு சொல்றாங்கயே கடுப்பாங்க வீடியோ எல்லா ஆட் பண்ணிட்டா
ஏ
ஆன்லைன் கிளாஸ் நான் என்னைக்கு
வடா வீடியா சொல்றாங்களா ஏய் கோகுல பின்ன நஷ்டிக்கட்ட இருப்பண்டா ஃபோன் இருப்பண்டா
அது
அது வந்து என்ன சொல்றது சைட்ல வந்து தூப்படிக்குது
ஆ போட்டி
ஆ
அப்போ ஒத்துக்க வேணாமா
கல வெளியே வருது மச்சா அப்போ ஒட்டும்ன்னா
ஆமா
சைல் எல்லாம் வது அப்ப இப்ப பின்னாடி எல்லா அவளோ தெரியல சைட்ல வந்து ஆனா
அ அ
என்ன தூ போயிட்டு பாதி நீங்க கேட்டு எவ்ளோ ஆகும் தெரியல எவ்ளோ ஆகும்
நான் சென்ட்ரல வந்துட்டன்
சென்ட்ரல வந்து இங்க என்ன பண்ணபோற
இங்க கம்மியா
இது இதெல்லா மச்சான் சென்ட்ரல் தான் இருக்கேன் ஆ
உட்டுனு நப்பன் ஆ சிக்கட்டனா தூபல தெரியுமா இல்ல அப்டியே நின்றுலாம் ஆனா அடிக்குமா உள்ள
ஆ
அடிக்குமா
என்ன உள்ளல்லாம் அடிவாங்காது
புரியல
ஏ ஒத்திட்டா பிரச்சன இல்ல
ஆ
ஆ எல்லாத்தா போதுன்னுக்கேன்
இதுக்கு
என் லேப்டாப் ஆங்க லேப்டாப் சுத்தி இது மேல எல்லா இதா இருக்கு துருபிடிக்குது ஒரு மாதி ஆகுது பெயிண்ட்லாம் ரொம்ப பெயண்ட்லாம் ரிமுவ் ஆ மாதிரி இருக்கு
ம்
ம் ஆ
இது இத் வாங்கு நல்லாதாகுது இன்னா ஒண்ணு மேல சில்வர் குத்துட்டு கீழே ப்ளாக் குத்துட்டாங் கேவ்லமாகுற மேரிகுது
ம் ம்
உதிய கலர் குத்தா நல்லார்க்கோல்ல பாக்கர்த்துக்கு
அம்மா நாங்க லேப்டாப்லா ஸ்டிக்கரு போன மாதிரி ஃபோனுக் ப்ரச்சன இல்ல
ம்
ம் ம் அத என் ஊர்ல என் ஃப்ரண்ட்ஸ கேட்டு ஒட்டி உட்லாமே எ லேப்டாப் மாரி எட்த்துட்டான் எவ்வளவு இங்கத்து ஒரு தேவ்லானே கம்பெனி வெச்சிருக்கா அவன் கிட்ட குட தெர்ல கேட்டுதா பாக்ணோ
ஒரு ஆயர்பாய்க்குல்ல ஆவுமா
தெர்லியே கேட்டு பாத் சொல்ற
ம் நீவேனா பாரு நானு திருவளூர்ல போய்ட்டு அப்டே ஃபோனு ஒட்டு லேப்டாப் ஒட்னு வந்துர்ற
ம் ம்
படிச்சா இப்ப நல்லாதா ஒர்க் ஆவுது என்ன ஒண்ணு அப்ளிகேஷன ஓபன் பண்ணா எதேதோ போது ஜாவால டவ்ண்லோட் பண்ணா நாட் ரன்னுன் காமிக்குது ரன்னே ஆவ் மாட்டேங்குது என்ன பண்ணுன்னே தெர்ல ப்ரௌசர்ல போய்ட்டு சுத்தினேருகுது
ஆ
ம் அந்த மைக்ரோ ப்ரௌஸர் ஒன்னு இருக்கோ பாத்திய மைக்ரோ சாப்ட்வர் இ எஜ்ஜெருன்னு அத்ல போய்ட்டு அத்ல போய்ட்டு சுத்திகினேகிது வந்துனே வர்வே மாட்டேது நா நாலஞ்சி டெச் பண்ண நாலஞ்சு டேப் ஓப்பன் ஆய்னேகுது
ம்
ஆ சுத்திநேக்குது இன்னா பண்றதுனே தெர்ல உட்ட அப்டே
சேர் சேர் சிஸ்
அப்ப எப்டிதா ஏத்த முடியு பய் தண்டேவிய சொல்றா
ஆம்மா நா ஜாவா ஜாவாலா நா டவ்ண்லோட் பண்ணவேல நம்ம காலேஜ்ல நோட் பேட் தாயூஸ் பண்வ ஜாவாக்கு
கொஞ்சோ லேர்ன் பண்ணிக்லால்ல இப்ப ஆப் எத்னா டெவ்லப் பண்ணம்னா ஜாவா தானே மெய்னாத் தேவ
ம்
அ
ஆமா
அப்ப அது இல்லாம எப்புர்றா
ம் நம்ம காலேஜ்ல என்ன சொல்லி குத்தாய்ங்க நோட் பேட்லதா சொல்லி குத்தாய்ங்க
டே நாம காலேஜ்ஜே படிக்லா டா ஸ்கூல் போய்ட்டு வந்தோ டா இன்ன காலேஜ்ஜி நீங்க நம்ப இஷ்டத்துக்கு போனோ நம்ப இஷ் க்கு வந்தோ அதுதா உண்ம காலேஜ்ஜில
ம்
புரிய வெக்ற மாரி ஒண்ணு சொல்லி குத்தாங்னு சொல்ல சொல்றா
ஒரு நிம்ஷோ ஒரே நிம்ஷோ நீ அப்டே இரு ஆமா ம்
புதிய வைக்கிற மாரி ஒணே ஒன் சொல் சொல்றே காலேஜ்ல எப்பா இந்த டேப் தாப்பா ஒப ன் பண்ணனு இந்த அப்ளிகேஷன்ல ஜாவா டவுலோட் பண்ணனு
ம்
ஸ்டார்டிங் பேஸிக் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களடா
ம் ஆமா
பேஸிக்கே இல்லே ஸ்ட்ரைட்டா ஏத்து போயிட்டு உட்க்கா வச்சாங்கோ அந்த இந்த டேப் ஓபன் பண்ணுங்கோ உள்ள போங்கோ என் தெரிஞ்சி அந்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் லேப்ல சொல்லி குடுத்தன்னா வச்சுக்கோயே அவன் லேப்டாப் இருந்தா அவன் டவுன்லோட் பண்ணி கொஞ்சோ வீட்ல போட்டு பாத்துக்குவானுக பர்சனலா அவ போட்டு டிரரைவ பண்ணிருப்பா
ஆ
இவனு இவுங்க வந்து இஷ்டத்துக்கு இப்டி பண்ணுங்க அப்டி பண்ணுங்க